தோளி வணக்கம்
அம் இன்னிக்கு பாத்தீங்கன்னா நம்ம உணவு தொடர்பான இன்னைக்கு பாத் த்தீங்கன்னா நம்ப உணவு தொடர்பான சில விஷயங்கள பத்தி ஆலோசிக்கலானு நனைக்கற உங்களுக்கு விருப்பமா
ஹ பேசலாம் தோழி
இதெல்லாம் பாக்க மோது நம்ம அதிகமா நீங்க இந்த மாதிரியான உணவுகளுக்கு முக்கியத்துவம் குடுப்பீங்க அதாவது ஒரு அனைத்து வகையான சத்துட்டு முதிந்த உணவு இல்ல விருப்பமானது இது நாக்குறு ஊசி உள்ள உணவு அப்படின்னுல்லாம் இருக்குல்ல நீங்க வந்து
இல்ல சரிவிகிதமான
ஆஹ் சொல்லுங்க தோளி அஹ் நான் எந்த மாதிரி கேக்குறேன்னா சொல்லுங்க தோளி நீங்க சொல்லுங்க
ஆஹ் சரிவிகித உணவுக்கு வந்து முக்கியத்துவொ குடுக்கலாங்க
ம் சரிவிகித உணவுன்னு சொல்லிடிங்க ஆனா எப்பொழுதுமே நம் பல நேரங்கள்ல ஒரு விருப்பங்கள் மாதிரிக்கும்ல அப்ப வாரத்து ஒரு இரண்டு மூன்றுமுறை
தோளி உங்ளுடைய வார்த்தைகள் வந்து விட்டு கேக்குதுங்க
பிடுவது பற்றிய உங்களோட கருத்துக்கள நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அதிகமா வாரத்துல ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இந்த மாதிரி அசைவம் சாப்பிடலாமா அது உடலுக்கு நல்லதா
இல்லைங்க சகோதரி என்ன பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வந்து அவங்களுடைய வயதை பொறுத்து அஹ் அவங்களுடைய உணவு வந்து எடுத்துக் கொள்வது ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அசைவத்துல வந்து புரோட்டீனஹ் புரதச்சத்து வந்து அதி இருக்கு அதே சமயத்துல பல அசைவ உணவுகள் வந்து கொழுப்புச்சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு சோ வயது ஆக ஆக கொழுப்புச்சத்து க உணவுகள் வந்து குறைச்சு கொள்வது நல்லது புருதுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய அசைவ உணவுகள்ல வாரத்துக்கு இரண்டு அல் தூ மூன்று முறை வந்து ஹ எடுத்க் கொள்வது சால சிறந்தது இப்போ பாத்தீங்கன்னா கோழி இறைச்சி அல்லது மீன் இறைச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள எண்ணெய்யில வந்து அதிகமாக ஆஹ் பொறிக்காம அது கொழுப்பு சத்தா மாத்தாம புருதத்தன்மையோட எடுத்துக் கொள்வது வந்து ஆரோக்கியமான உணவு சகோதரி
ரொம்பவே ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் பா்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம காலை உணவு மதிய உணவு லாம் நம்ம பாத்ருப்போம் ஆனா இரவு உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட போறோம் அந்த மாரி உணவுகள் நம்ம சில நேரங்கள்ல நம்ம அதிகமான உணவு சாப்பிட்டு ட்டம் நாளோ இல்ல எண்ணெய் கலந்து சாப்டுட்டோம் ஆனாலோ நான் பல நேரங்களல அசௌகரியங்கள சந்திச்சிருக்கேன் அதாவது செரிக்காம இருக்கிறது நைட்டு தூக்கத்துல அந்த ஒரு மாதிரியான ஒரு ஜீரணமற்ற சூழல் வயிற்று வலி இந்த மாதிரி நம்ம பெரும்பாலும் இரவு உணவு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க மற்றும் எந்த நேரத்துல எடுத்துக்கலானு நினைக்கிறீங்க
இரவு உணவுகள் வந்து நம்ம தூங்க செல்வதற்கு முன்பு குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு எடுத்துக்கொள்வது சால சிறந்தது மேலும் நம் இரவு நேரங்களில் எடுத்துக்க கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் செரிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அதாவது நம்ம பழ வகைகள் அல்லது காய்கறிகள் அந்த மாரி உணவுகள வந் ந்து அதிகோ எடுத்துக்கிட்டு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள வந்து நம்ம எடுத்துக் கொள்ளும் போது அது வந்து ஜீரணத்துக்கு உதவியா இருக்கும் நமக்கு அசௌகரியங்கள வந்து குறைக் க்கு அதே சமயோ நம்ம இரண்டு மணி நேரம் முன்பு நம்ம எடுத்துக்கிறோ அப்டின்னா தூங்கப் போகும்போது அந்த உணவுக் குழாயின் மேல அந்த உணவு உரசுறதோ அல்லது மேல வரக்கூடிய தன்மைய வந்து அதை நிச்சயமா தடுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்க ன்ன நம்ம உணவு எடுத்ததுக்கு அப்றோ உடனே போய் படுத்தறக் கூடாது இரண்டு மணி நேரோ இடைவெளி இருக்கணு உணவு உண்ட பிரகாரம் ஒரு ஒரு பத்து நிமிடங்களாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அந்த உணவு மண்டலம் வந்து அஹ் சிரம படாம ஆரோக்கியமா இருக்குங்கறது வந்து என்னோட கருத்து தொடர்ந்து பேசுங்க
சந்தேகம் என் நம்ப அதிகமா இந்த சப்பாத்தி தோசை இது மாதிரி சாப்புடறது நல்லதா இல்ல சாதம் அதிகமா சாப் பல்லாமா இரவு நேரங்கள்ல பல எடங்கள்ல சாதம் சாப்டறாங்கல்ல அத பத்தி என்ன நெனைக்கிற
நிச்சயமா அதாவது நம்ம இட்லி தோசை அல்லது சாதம்ங்கிற வந்து இன் இங்க வந்து கணக்கு கெடையாது நம்ம எவ்ளோ அளவு எடுத்துக்கிறோ ஏன்னா இட்லி தோசை சாதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாவுச்சத்து நிறைந்ததுதா நம்ம சாப்டக்கூடிய உணவுகள்ல வந்து நம்ம மூணு வகையா பிரிச்சுக்கணு மூணு பங்கா பிரிச்சுக்கணு சாப்டக்கூடியதுல மூன்றுல ஒரு பங்கு மட்டும்தா மாவுச்சத்து இருக்கணு இரண்டாவது பங்கு வந்து புரதச்சத்து நிறைந்த உணவா இருக்கணு மூன்றாவது பங்கு வந்து நார்ச்சத்து நிறைந்ததா இருக்கணு நம்ம எந்த நேரத்துல உணவு எடுத்துட்டாலுமே இந்த மூணுமே கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறதுதா வந்து நம்முடைய உடல் எடைய கூட்டாம இருக்கு நம்முடைய உடம்பில் தேங்கக்கூடிய கொழுப்புகளின் அளவ வந்து அத் அதிகரிக்காம இருக்கு அதே சமயோ நம்ம ஒடம்பு வந்து ஆரோக்கியமாவு இருக்குங்க
ஓ ரொம்பவே நன்றி அடுத்து ஒரு முக்கியமான சந்தேகோ இருக்கு பல நாட்கள்ல வந்து பல இடங்கள சொல்லி கேள்விப்பட்டிருக்கே இரவு நேரத்துல சாப்பிட கூடாதுன்னு அது எடுத்துக்கலாமா
இல்ல இரவு நேரங்கள்ல கீரைகள் வந்து தவிர்த்திரணுன்னு சொல்றதுக்கான காரணங்கள் வந்து அது ஜீர்ணமாகிறதுக்கு கொஞ்ச நமக் க்கு அதிக நேரோ எடுத்துக்கு சில சமய ல நம்ம மக்கள் வந்து பத்தரை மணி பதினோரு மணிக்கு வேலைவாய்ப்பு முடிச்சுட்டு வந்துட் ட்டு அத சாப்ட்டுட்டு அப்டியே போய் படுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜீரண கோளாறுகள் ஏற்படு அதனால நம்ம மக்கள் வந்து அப்டி சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா நம்ம சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவேளை இருக்கு அப்டின்னா ஒரு குறைவான அளவுல வந்து எடுத்து த்துக்கிறது எந்த ஒரு பாதிப்பையு வந்து தராது நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோ எவ் இவ்ளோ இடைவெளியில தூங்க போறோம் அது பொறுத்துதா அந்த உணவனுடைய நன்மை தீமைகள் வந்து அமையுதுங்க
தோழி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோ சொல்லிருக்கீங்க இரவு நேரங்கும்போது நம்ம இரவு பல பேர் வந்து சிற்றுண்டிகள் மா மாலையில சாப்பிடுவாங்கல்ல அது சிற்றுண்டி வந்து அதய சாப்ட்டோம்னா இரவு உணவ வந்து அது பாதிக்காது தான இல்ல மாலை நேரத்துல சிற்றுண் அவித்த சுண்டல் இல்ல இந்த இந்த மாதிரி இரவுல சாப்படங் ட்டுக்கறதுனால ஒன்னும் தப்பு இல்ல இல்ல
எடுத்துக்கலாங்க ஒன்னும் தப்பு கிடையாத் து ஒரு சிலருக்கு அந்த மாலை நேரத்துல வந்து உணவு உண்ணக்கூடிய பழக்கங்கள் வந்து இருக்குது அது வந்து நம்ம சாதம் அந்த மாரி எடுத்துக்காம இந்த மாரி சுண்டல் அந்த மாரி எடுத்துக்கிறப்ப நிச்சயமா அது வந்து அவங்களுக்கு ஆரோக் முக்கியமாதா இருக்கு சாயந்திர நேரோ சாப்பட்றப்ப உங்களுக்கு இரவு நேரோ உங்களுடைய உணவினுடைய அளவு வந்து குறையும் அப்டிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு
ஓ ரொம்பவே சரியா சொல்லிருக்கீங்க தோழி இரவு உணவ பத்தி பேசுணோ அடுத்து இரவு தூக் க்கம்ங்கிறது நம்ப எத்தினி மணி நேரத் க்கிறதற்கு முன்னதாக தூங்குறது நல்லதுன்னு நெனைக்கிறீங்க ஆனா காலைல ஒரு இருந்து நம்ம எழுந்தருச்சு நம்மளோட அன்றாட சாப்ட்டு நீங்க சொன்னீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்றோ படுக்கணுன்னு ஒரு லேட் நைட் அதாவது வேல இருந்து தவிர்க்க முடியாத ஒரு சமூக வலைதளங்கள பாக்றது அந்த தள்ளிப் போடுங்க இது ஆபத்
நிச்சயமா தூக்கங்கிறது வந்து நம்மளுடைய முழு உடம்பையும் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் அடையறது அந்த தூக்கத்துல மட்டும்தா ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது எட்டு மணி நேரம் வந்து தூங்கணு நம்ம எத்தனை மணிக்கு தூங்க போறோங்கிறது பிரச்சன கிடையாது பட் நிச்சயமா எட்டு மணி நேரோ தூங்கணு நம்ம அதிக நேரோ தூக்கங் கெட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்டி உறங்க செல்லக்கூடிய பழக்கத்த வந்து முற்றிலும் ஆபத்தானது குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒம்பது மணி அதிகபட்சம் பத்து மணிக்குள்ள நம்ம படுக்கைக்கு வந்து போயிரணு பத்தரை மணிக்குள்ள நம்ம வந்து தூங்கி பத்து மணிக்கு தூங்கி காலைல அஞ்சரை அல்லது ஆறு மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் வந்து மிகவும் சால சிறந்ததுங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரச்சுட்டோ அப்டின்னா நம்முடைய உடம்பு வந்து இன்னும் அஹ் ஆரோக்கியமா இருக்குங்கிறது பெரிய ஒரு கருத்து
ரொம்பவே சரியா சொல்லிருக்கீங்க இரவு உணவ பத்திதா நம்ம பேசிட்ருக்கோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி தெனமு எடுத்துக்கலாமா சப்பாத்திங்கிறது உடம்புக்கு நல்லதுதான அது தெனமு இரவுல சாப்டலாமா சப்பாத்தி இல்ல கோதும தோசை அந்த மாதிரி சாப்டலாமா அப்டி இல்லன்னா இந்த கீ குறைபாடு வராதுதான நல்லதுதான
சத்து குறைபாடு வராதுங்க நிச்சயமா வராது ஏன்னா கேழ்வரகு கோதுமை எல்லாம் நார்ச்சத்து நிறைந்தது செரிமானத்துக்கு வந்து நமக்கு எளிதில் செரிமானிக்க கூடியது சோ அத வந்து இரவு நேரங்கள்ல நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லதுதா ஒரு நாள் கோதுமை எடுத் எடுத்துக்கலா ஒரு நாள் கேழ்வறகு எடுத்துக்கலா ஆஹ் அத வந்து சாப்டு பழக்கோயில்லாதவங்க இத பாதி எடுத்துட்டு கூட ஒரு தோச அந்த மாதிரி வந்து எடுத்து அவங்களுடைய உணவு பழக்கத்த வந்து கொஞ்சோ கொஞ்சமா சரிவிகத உணவா வந்து அவங்க வந்து மா எடுத்துக்கலா குறைஞ்ச பச் சோ ஏல்ரையிலயிருந்து எட்டு மணிக்குள்ள இரவு உணவுகள வந்து முடிச்சுக்குறது சால சிறந்தது
இறுதியாக இரவுல வந்து பெரும்பாலோ
இல்ல பால் வந்து குடிக்கலாங்க பால் குடிக்கிற பழக்கோ இருக்குறவங்க நிச்சயமா அத குடிக்கலா அது வந்து ஆழ்ந்த உறக்கத்த தரும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பழக்கோ இல்லா